லோ
கேக்குதுங்ளாங்க
ஆ கேக்குது என்ன பண்ணிட்ருக்கீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங் சாப்ட்டீங்களா
நா இனிமே தா சாப்டணு
சேரி செரிங்க காலைல டிஃபனுங்ளா
ஆமா ஆமா நீங்க என்ன சாப்ட்டீங்க மார்னிங்
காலையில இட்லிங்க இட்லி சாம்பார் பண்ணியிருந்தே
ஆ
அது சாப்ட்டீங்க
ஆஃப்டர்நூன் சாப்ட்டிங்ளா
ஆஃப்டர்நூன் இன்னு சாப்பிலைங்க
ஓ இனிமேதா நா
ஆமா ஆ செஞ்சாச்சுங்க பதினொன்றதான ஆகுது
ஆ பதினொன்றதா ஆகுதா அப்டியா பன்னெண்றங்க
ஆமா ஆமா பன்னெண்ர பன்னெண்ர ஆகுது
ம் ஆமா இனிமே லேட்டா தா சாப்டுவிங்ளா
ஆமாங்க
ம் ஓகே ஓகே
நீங்க என்ன பண்ணிட்ருக்கீய படிச்சிட்ருக்கீங்ளா
ஆமா நா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறே
ஓ பரவால்லங்க
நீங்க
நா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க
ஹவுஸ் ஒய்ஃபா‌ ஓ நியூ இப்பதா மேரேஜ் அப் பண் ஆ
இல்ல இல்ல இல்ல மேரேஜ் ஆயி டென் இயர்ஸ் ஆகுதுங்க
ஓகே ஓகே
செரிங்க
ம் பிள்ளைங்க இருக்காங்ளா
இருக்காங்க
ஆ என்ன பண்றாங்க அவங்கெல்லா சின்ன பிள்ளைங்களா
ஆ ஒரு பையன் தா செவன்த் படிச்சுட்ருக்கா
ஓ ஓகே ஓகே வீட்ல அப்போ டைம் அவ இருக்கனால டைம் நல்லா போகுல்ல உங்களுக்கு
ஆ நல்லா போகுங்க இப்போ வந்து ஸ்கூல் போயிருக்கா
ஆ
வந்தா அவ வர்றதுக்குள்ள எல்லா வேலையு முடிச்சிருனுங்க முடிச்ட்டு அவ வந்தா அவங்கூட உக்காந்து ஹோம் ஒர்க் சொல்லி குடுக்கணு ஏதாச்சு அவங்கூட உக்காந்து விளயாட்ணு
ம் கரெக்டா நேரோ இருக்கு அதுக்கு
ஆமா டி வி வேற ரிப்பேரா இருக்காங்க
ஆ ஆ
எனக் போர் அடிக்குது போர் அடிக்குதும்மா ஏதாவ் விளயாட வா வான்னு கூப்ட்டுட்டே இருப்பா
ஆ ஒரே பையனா
ஆ ஒரு பையன்தா
அப்ப இப்ப அவ இல்லாம உங்ளுக் வீட்ல போர் அடிக்குது
ஆமா ஆமாங்க இல்ல வீட்டு வேலையே எனக்கு செரியா இருக்குங்க
ஓ செரி செரி ஆ வீட்ல இயர்க் பண்ணிகிட்ருக்கீக
ஆமாங்க
வீட்டு வேல சாப்டு சமச்சாச்சா மதியோ
ஆ சமச்சாச்சு
என்ன சமச்சிருக்கீங்க
சாப்பாடு வச்சு வெண்டக்கா இதுங்க சாம்பாரு
ஓ செரி செரி
நீங்க என்ன சாப்பாடுங்க
நா இனி சாம்பாரு தா சாம்பாரு வச்சுட்டு கோவக்கா வச்சிருக்காங்க வீட்ல அம்மா
ஓஹோ சாம்பாரு கோவக்கா பொரியலா
ஆமா ஆமா பொறியல்
சேரி சேரிங்க காலையில டிஃபனுங்களா சாப்பாடே சாப்ட்டீங்ளா
ஆ இல்ல சாப்பாடு இனிமேதா சாப்பிடுவே காலையில டிஃபன் வந்து தோச சாப்ட்டே
ஓ சேரி சேரிங்க ரெகுலராவே உங்க வீட்ல காலையில டிஃபனுங்ளா
ஆமாம்மா நா வந்து ஹாஸ்ட்டல்
ஓ சேரி சே
காலேஜ் படிக்கிறதுக்கு வந்து இப்ப நா வந்து ஒன் மந்த் செமஸ்டர் லீவ்ல ருந்தே இன்னையோட லீவ் முடிஞ்சி நாளைக்கு காலேஜு ஸ்டார்ட் ஆகுதா இப்போதா நா ஹாஸ்டலுக்கு அப்டியே பேக் பண்ணிட்டு கெளம்பிட்டு இருக்கே அப்டியே ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து வெச்சு
ஓ சேரி சேரிங்க உங்க காலேஜு எப்போங்க ஸ்டார்ட் ஆச்சு
நாளைக்கு செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது
இல்ல இல்ல இல்ல செமஸ்ட்ரு சொன்னீங்கல்ல செமஸ்ட்ருனா எப்டிங்க எக்ஸாம் இப்போ ஸ்கூல்ல இருக்குற மாரி எக்ஸாமு முடிச்சி லீவ் உடுவாங்கல அதே மாரி தானே
ஆமா ஆமா இப்ப வந்து ஒரு இயருக்கு வந்து ரெண்டு செமஸ்டர் உண்டு ஆறு மன்த்துக்கு ஒரு வாட்டி இன்னோறு ஆறு மன்த்துக்கு ஒரு வாட்டி இருக்கு அப்போ வந்து செக் ஃபர்ஸ்ட்டு செமஸ்டருக்கு வந்து சும்மா நார்மலா இவுங்களுக்கு குவார்டர்லி லீவ்லா விடுவாங்கள்ள ஒரு பத்து நாள் மூணு நாள் அது ஒவ்வரு காலேஜ் பொறுத்து லீவ் விடுவாங்க
உம் உம்
செகண்ட் செமஸ்டருக்கு வந்து எங்களுக்கு ஒன் மன் த்து மோஸ்ட் எல்லாருக்கு குடுப்பாங்க
ஓஹோ
அது ஒவ்வரு காலேஜ் பொறுத்து லீவ் குடுப்பாங்க ஸ்ட்ரிட்டான காலேஜ்லல்லா ஆ மூணு நாலு அப்டிதா குடுப்பாங்க இப்ப மெப்கோன்னு ஒரு காலேஜ் உண்டு சிவகாசியில
உம்
அங்கதா எ ப்ரெண்டு படிக்கிறா அங்க வந்து எப்டின்னா ஃபோனே யூஸ் பண்ண கூடாது அப்டிப்பட்ட காலேஜு
ஓ சேரி சேரிங்க
அ அங்கல்லா வெறு த்ரீ டேஸ் தா லீவ் விட்டுருக்காங்க எ ஃப்ரெண்டு இந்த வாட்டி லீவுக்கு வீட்டுக்கே வரல அதனால
ஓ சேரிங்க சேரிங்க
உம்
இப்ப வெயில்லா எப்டிங்க இருக்கு அங்க
ஆமா இங்க வெயில் இன்னு கொஞ்ச நேரத்துல நா வேற வீட்டுலருந்து கெளம்பிருவே
வீட்லருந்து நீங்க இதுக்கு போறீங்ளா ஹாஸ்டல்க்
ஹாஸ்டலுக்கு போறே ஆமா ஆமா அங்க உங்களுக்கு கிளைமேட் ஆமா கஷ்
ம்
கஷ்டமாருக்கு வீட்லருந்து போறதுக்கே
ஓ ம் சே இருக்குறதுங்க நீங்க இப்ப இருக்குறது
கன்னியாகுமரி
ம் சேரி காலேஜு இருக்குறது
திருநெல்வேலில
ஓ சேர் செரி
ம்
எ கன்னியாகுமரி வந்து பெரிய ஊர் தானுங்க அங்கியே நறைய காலேஜ் எல்லா இருக்கோமுல்ல
ஆமா எனக்கு வந்து கவுன்சிலிங்ல கெடச்ச காலேஜு
ஓ என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்ளா
ஆ ஆமா ஆமா இன்ஜினியரிங் படிக்கிறே கவுன்சிலிங்ல கடைக்கவோ என்னால ஒண்ணும் பண்ண முடில செரி கவுர்மெண்ட் கோட்டால கடச்சிருக்கு அப்டின்ட்டுன வேறனா ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குல அதனால இதுலியே ஓகே பண்ணிட்டாங்க வீட்ல
ஓ செர் செரிங்க கவர்மெண்ட் கோட்டானா அதுக்கு எப்டிங்க அப்ளை பண்றது
அது நம்ம ஜெராக்ஸ் கடையில போனோனா அப்ளை பண்ற அ ஒ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஒன்னு ஃபில் பண்ணணோ அடுத்து அதுலெந்து ரேங்க்கு வரோ அப்டி என்னன்னமோ நறைய உண்டுங்க நம்ம ஒ நம்ம வந்து ஒரு வாட்டி போயி ஆ அந்த ஜெராக்ஸ் கடையில் அ து ரிலேட்டடா அதுல கேட்டோனா அவுங்க ஃபுல் டீடெய்லா சொல்லி தந்துருவாங்க இப்படித்தா பண்ணணு இந்த டைம்ல வாங்க அடிக் கடி போய் நம்ம அப்டேட் செக் பண்ணிடே இருக்கணு மூணு ரவுண்டு இருக்கு ஃபஸ்ட்டு ரவண்டுக் வந் து நல்லா படிக் நெறைய மார்க் உள்ளவங்களுக்லா ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் தேட் ரவுண்டு அப்ப பெஸ்டு காலேஜெலா ஃபஸ்ட் ரவுண்ட்லே எல்லாரு எடுத்துருவாங்க
ம் ம் ம்
செகண்ட் ரவுண்ட் தேட் ரவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா தா இருக்கு இப்ப மூணு சப்ஜெக்டு மேக்ஸு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருக்குமா இந்த மூணு சப்ஜெக்ட்லந்து தா மார்க் எடு இது மூணுந்தா பாப்பாங்க டு்வெல்த்து மார்க்ல இது பேஸ் பண்ணி நம்ம காலேஜ் எடுப்பாங்க நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு அப்படி
இப்ப எப்பிடிங்க கவுன்சிலிங்ன்னு சொல்றாங்க எனக்
ஒரு நிம்ஷங்க